ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்களா தோலி உ கேக்குதுங்க தோலி
அ என்ன பண்றீங்க தோலி
குட் மார்னிங் தோலி இப்பதா தோலி வேல முடிஞ்சது உக்காந்துட்டு டி வி பாத்துட்ருக்க தோலி
அ சமையல்லா முடிச்சுட்டீங்களா ச்சிட்டே தோலி என்ன தோழி சமையல் வீட்ல
என்ன தோலிஇது தக்காளி சாப்பாடு தோலி
ஓ அதே எப் டி தோலி செய்வீங்க தக்காளினா ஆ உ எப்டி செய்வீங்க தோலி அந்த தக்காளி சாப்பாடு நீங்க வெறுத் தாளிச்சு அந்த மாரி பண்ணிடுவீங்களா இல்ல எப்டி எதனா மசாலாயெல்லா சேப்பீங்களா
உ ஆமாங்க தோலி இது தக்காளி ஆனியன் இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு பச்ச மிளகா புதினா அப்பறோ மசாலா கறி மசா வேற கொத்தமல்லி தூள் கொஞ்சோ
ஆ ஆ இப்ப கறி மசாலா சொன்னீங்கல்ல தோலி அப்போ எந்த கறி மசாலா சேப்பீங்க சி க்கன் மட்டன் அந்த மாரி எத்னா மசாலா சேப்பீங்களா
என்ன சொல்லச்சா அது சிக்கன் மட்டன் சேக்க மாட்டோ கறி மசாலனு தனியா இருக்கு ஓகே
அப்டியா சரி தோழி ஆ
அந்த மாதிரி இருக்கு அதுலா அணுப்பக அது கரம் மசாலான்றது அதுல்லாம் நல்லா டேஸ்ட் வரு இதெல்லா போடுவோ மறுபடி தயிர் இருந்தா ஊ துவோ இல்லன்னா தேங்காபால் போட் சொலா ஒவ்வொருத்தருக்கு அவங்க பேசிட்டு போடுங்கு தோழி நெய்யி இந்த மாரி இருக்கு
ஓ இப்ப எப்படி தொழியாது எல்லா நம்ம எண்ணெய்ல போட்டு வதிக் கிட்டு
உ ஆமாங்க என்னல போட்டு வதகிட்டு அப்புறமேல நம்ம வந்து தயிரோ தேங்காய் பாலோ ஊத்திட்டு அப்புறோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறோ அரி டி போட்டு கரெக்டான இவ்ளோ டம்ளாறு அரிசினா ரன்டு டம்பளர் தண்ணி ஊத்திட்டு
ஆ
ஆ நாம்ப குக்கர்ல சக்கிலாம் தோழி அதுக் பொதினா மெயினா பிரியாணிக்குன்னா போச்சா
ஆ புதினாக் தா சேப்பிங்ளா
புதினா மெயினா போடணு பிரியாணின்னா அப்பதா டேஸ்ட் இருக்கு புதினா இப்ப ஒவ் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தக்காளி புதினாவையு அரைச்சு போடுவாங்க மிக்சில தொழி இருக்கீங்களா ஆலோ கேக்குதாங் தொழி அலோ